ஹலோ கேக்குது கேக்குதுங்களா
கேக்குதுங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க
நான் ஸ்டூடெண்ட்
ஸ்டூடண்டட் எப்படி இருக்கீங்க
ஆஹம் ஹம் குட் நீங்க
ஓகே ஓகே என்ன படிக்கிறீங்க
பீ டெக் ஆர்டிபீஷியல் இன்டெலி ஜென் டேட்டா சைய்ன்ஸ்
ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்
நீங்க காலேஜ் என்ன ஒர்க்
சிவில் கன்ஸ்ட்ரக்க்ஷன்ல மேனேஜரா இருக்கே
கன்ஸ்ட்ரக்க்ஷன் மேனேஜர் என்ன படிச் என்ன படிச்சிங்க
நா எம் இ முடுச்சுட்டங்க
எம் ஏ
எம் ஏ முடின் நான் டிப்ளோமோ சிவில் முடிச்சு பி இ சிவில் முடிச்சு எம் இ முடுச்ட்ட சரி
எந்த காலேஜ்
நா வெற்றி விநாயகா பாலிடெக்னிக் வெற்றி விநாயகா பாலிடெக்னிக் வெற்றி வினா இன்ஜீனிரிங் காலேஜ்
எந்த பிரண்ச்
ஃபீலுங்க
பிராஞ்ச் பிரஞ்ச் பிரஞ்ச் னா ஆஹ் எந்த ஊர் பிரன்ச்
கேக்கறிங்களா தொட்டியும்
தொட்டி
தொட்டியம்
தொட்டிகம் புதுசா இருக்கு புதுஸ் புதுசா இருக்குது ஊர் கேட்டதுல்ல
முசிறி கேள்விப்பட்டிர்க்கீங்ளா முஸ்
ஆ முசிறி கேள்விப்பட்டிர்க்கே
முசிறி நீங்க அந்த பா அந்த ஸூடண்ட் படிக்கும்போதெல்லா வந்துர் நு ஸ்கூல் டைம்லலா அதுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்தில் அடுத்த நேய
அப்டிங்ளா
ட்ருச்சிக்கு பக்கத்துல
ஆ திருச்சு தெரியு
உம் ட்ருச்சு தெரியீங்ளா
ஹா திருச்சி தானே ஜங்க்ஷனு ஹா திருச்சில இந்து தானே ஊருக் போனாதா வந்து பஸ்ஸு புடிச்சிட்டு போற மா இருக்கு
ஓகே ஓகே உம் நீங்க எந் த எந்த ஊர் நெகட்டிவ்
உம் எனா செங்கல்பட்
செங்கல்பட்டு ஓகே ஓகே ஓகே சென்னை பக்கத்துல
அஃப் அஃப் கோஸ்
இப்ப நீங்க இங்கதா படிக்கிறீங்க திருச்சில தா
இல்ல நா திருச்சி இல்ல எனக்கு திருச்சி தெரியு நாங்க வந்து ஊருக் க்கு போனனா அந்த சைடு வந்துட்டு அங்க இருந்து பஸ் புடிச்சிட்டு போற மாரி இருக்கு
திருச்சி போகிட சொந்தக்
இல்லல்ல பஸ்சு திருச் ச்சி வந்து எறங்கி நாங்க திருச்சில இருந்து பஸ் பிடிச்சின்னு போற மாரி இருக்கு எங்களுக்கு வந்து ஸ்டேட் பஸ் கெடைக்காது சில டைம் சோ நாங்க திருச்சி வந்து திருச்சில இருந்து போற மாரி இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
அதாது ஜங்ஷன் இல்ல எங்களுக்கு
இது ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயர் தேட் இயருங்ளா
செகெண்ட் இயர் போர ஃபர்ஸ்ட் இயர் பினிஷ்ட்
ஃபர்ஸ்ட் இயர் பினிஷ் பன்ட்டீங்க அரியர்ஸ் இப்ப அதுல்ல
சம் எழுதிருக்க
ம்
அ ரிசல்ட்டு வந்து செகண்ட் இயர்லதா ஓப்பன் பண்ணா தெரியு ஆ ஃபஸ்ட் செம்ல அரியர் இல்ல ஆல் க்ளியர்
ஓகே ஓகே ஓகே நல்லா படிங்க படிப்புதா ஃபஸ்ட்டு அதுக்கப்பறந்தா மத் பது எல்லாமே அம்மா அப்பாலா என்ன பண்றாங்க
அம்மா அவுஸ் ஒய்ஃப் அப்பா வந்து வெஜிடபிள் செல்லர்
புரியலங் அப்பா
அப்பா வந்து காய்கறி வியாபாரி
காய்க காய்கறி வியாபாரொ ஓ அப்டி சொல்லுங்க அம்மா மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருக்காங்க அப்பா வந்துட்டு
ஆமா
அதாவ்து ஒண்ணே ஒண்ணு சொல்ட்டுங்ளா நீங்க வந்துட்டு காலேஜுல படிங்க போங்க வாங்க இல்லன் சொல்லல அதாவ்து இங்லீஷ்ல பேஸ் துக்கு வந்துட்டு ஒரு இதா நெனச்சிக்கோங்க ஆனா நம்ப எப்போழுதுமே தமிழ்லதா பேசுறோ அதுனால தமிழ்லயே பேசுங்க தயக்கமே இல்லாம பேசுங்க
அது வந்து ஆக்குபேஷன் ஆக் ஆக் குபேஷன் ஆக்குபெஷன்ல கேப்பாங்க எதா ஃபாம்ல ஃபில் பண்ணம் போதுல்லா அப்பப்ப வெஜிடேபிள் செல்லர் வெஜிடேபிள் செல்லர்னு அது எழுதி எழுதப்படியே வந்து இதுவாயிட்ச்சி எனக்கு ரிஜிஸ்ட்ராயிட்ச்சி ஸோ நீங் கேக்கம் போது எனக்கு வெஜிஸ் வெஜிடேபிள் செல்லர் அப் பின்னு வந்துச்சு மத்தப்படிலா வேற ஒன்னு இல்ல ஸ்
எங்க அப் ம் எங்க அப்பா விவசாயிதா அம்மா ஔஸ் ஒய்ஃப்தா ஆனா இங்லி இங்லீஷ்ல என்னதா கேட் டாலு விவசாயிந்தா சொல்லுவ ஃபார்மர்னு சொல்ல மாட்ட விவசாயந்தா சொல்லுவ அப்டி சொல்லி பழயிக்கோங்க அதுதா என்னைக்குமே பெஸ்ட்டு
ஓகே ம்
அதுக்கப்பறொ அப்றொ ஊருக்குல்லா போனீங்களா எப்டி போவுது காலேஜு லைஃப்
காலேஜ் லைஃப் குட் நாட் பேட் நாட் ஆ ரொம்ப நல்லா இருக்குன் சொல்ல முடியாது ரொம்பவு நல்லா இல்லனு சொல்ல முடியாது ஓகே
ஒரளக்கு போரா போகூ பட் ஆனா பட் ஆனா காலேஜ் லைஃப் செமையா இருக்கூ தெரியுங்ளா
ம்
அதாவ்து நம்ப ஸ்கூல் லைஃபோட ஸ்கூல் வந்துட்டு பாத்தீங்னா அப்டியே பாத்தீங்னா ஒரு சிறைச்சாலை மாரியே இருக்கூ ஆ டென்த்துப் ப நல்ல மார்க் எடுக்கணூ லெ லெவல்த் டுவெல்த் அதிகமா மார்க் எடுக்கணு
ஆனா நாங்க வந்து ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்டோம் லெவல்து டுவெல்து நா படிச்சது கேர்ள்ஸு ஸ்கூலு நா அங்க ஜாலியா இருந்துட்டே காலேஜ் வந்து கோயட்டுல சேந்துட்டே அது வந்து கொஞ்சோ நாள் வந்து ரொம்ப டென்ஷன்லெயே இருந்துது கோஎட் எடுத்தோன் திரும்பி உமன்ஸ் காலேஜ் எங்கனா போய்ந்திருலாம் போல அப்டிலா தோணிச்சி ஃப்ரண்ட்ஸ் செட் ஆவல ஸ்டாடிங்ல ஒரு
செட் ஆகாது அது உங்களுக்கு மட்டுல்ல இல்ல காலேஜ் லைஃப் சிலப் பின் அப்டித்தா ஃபஸ்டூ ஒரு சிக்ஸ் மந்த் வந்துட்டு க ஃப்ரண்ட்ஸ் சர்கிள் செட் ஆகாது அந்தளவுக்கு செட் ஆகாது
எனக்கு வந்து ஸ்டாட்டிங்லயே வந்து ஜோன் அவுட் ஆயிச்சா செ ஆ காலேஜு மாத்திட்டு கெளம்பிட்லாமான் தோணிச்சி ஆனா என்ன பண்றது ஃபீஸ் வேற கட்டிட்டோ கொஞ்சூண்டு என்ட்ரி ஃபீஸ் கட்டிட் தாதுப் திருப்பி குடுப்பானுங்களானு கேட்டா டவுட் சார் அதுனாலே சரி நம்ப இத் இதுவு இங்கதானு நினச்சுகனே எ எடுத்து படிக்க ஆரம்பிச்ட்டே
அவ்ளோதா
அதுக்கப்றோ எனக்கு வந்து ஒரு கஸ் ஸ்னே இதுக்கட்டத்துக்கு மேல வந்து ஏன்டா இந்த கோர்ஸ் எடுத்தே ஏனா நா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் வேற எடுத்து சி எஸ் குள்ள வன் ட்டானு
பயோமேக்ஸ் ஸ் டூடெண்ட் பரவால்லயே
பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஸ்சோ நா பயாலஜி அதெல்லா பாத்துட்டு வந்து எனக்கு சிஎஸ்சு ரொம்ப புதுசா இருந்தது கோடிங்ல சுத்தோ அவங்க பைப் டன் ஜாவான்றானுங்க எனக்கா ஒண்ணுமு தெர் ல ஒன்னு புரியல அல்லா கண்ணல எப்டி ஏண்டா ஒரு ஒரு தடவ எ இந்த கோர்ஸ் எடுத்த இந்த இது எடுத்தோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு பேசாம டிஸ்கண்டினியூ பண்ட்டு போய்லாம் மா அப்டின்லா தோணிச்சு என்னா பண்றது ம் சார் வீட்ல கட்றாங்க எனக்கு வந்து ஆப்ஷன் ஆமா எனக் ஆப்ஷன் தெரில என்ன பண்றதுனேத் தெர்ல ஏன்னா டுவெல்த் முடிச்சசதுக்கு அப் அப்றோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பய அ பயாலஜி சைடு மேல இன்ட்ரஸ்ட் போய்டுச்சி சொனமாத செரி வார் நா பயாலஜி திருப்பி எடுத்தன்னா அப்ப இது வந்து வேணா வேற எதுனா ரிலேட்டட் போலா அப்டின்னு நா பாத்த அதுக்கப்புறோ சி எஸ் சி ஏ ஐ அப்ப இன்ன போயினுந்தது டிஸ்கஷன்னு அவங்க போய் நா சைபர் செக்யூரிட்டி எடுக்கற மாரி ப்ளன் பட் அங்க வந்து ஒ பாத்தி ம் ஏச்சொடி ஆலை குட்டய் கொழ்ப்பி அதாவது எங்கய எச் ஓ டி தா வந்து எங்களுக்கு அட்மிஷனே போட்டாரு அது அன்னிக்கு தெரியாது அவர்தா எங்களோட எச் ஓ டி னு
ஆ ஆ ஆ
அந்த மனுஷா பண்ண வேல அப்டி இப்டியே எடிய செத் த்துட்டோ நாங்க ஏ ஏ டி எஸ் செத்துட்டே நா அதுக்கப்றொ அதுக்கப்பறோ தா தெரியுது அவர்தா ஏ ஏ டி எஸ் ஓட எச் ஓ டி னு
ம் நா முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர்க்கப்றோ டீச்சிங் கெடச்சதெனக்கு போன
ம்
நா வந்துட்டு பால்டெக்னிக் போலா ஹ பி இ போய் க்ளாஸ் எடுக்லா போனனா எனக்கு ஒன்னு செட்டா டாகல பசனுங்ளா நம்போ கூட எல்லா பட் நமுக்கு ஃபஸ்டியர்லிருந்து படிச்சப்ப நல்லா பழக்கமா அண்ணா அண்ணா அண்ணானு நம்மளயோ ஆரம்ச்சிட்டாய்ங்க
ஹ அது மாரிதா இருக்கு ஸு ஐ பி எம் ஸ்டாஃப்ஸ்லா வருவாங்க அவுங்ளு ஃபிரஷர்ஸ் தா உங்கள மாரி தா
அப்பற என்ன பண்ணிபுட்டாய்ங்கி ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அவுங்ளு உங்கள மாரிதா ஜாலியா நீங்க சொல்ற மார்தா நாங்களு அவுங்கொ அவுர்கிட்ட பண்ணோ
ஆமா ஐயயோ ஏங் கேக்குறீங்க சும்மா இருக்கம் போது மச்சாம்பானுங்க என்னய என்னானே அப்படிம்பானுங்க செரி போய் தொலைங்கடா எங்கோ போய் ஒளிஞ்சு போங்கடா அப்டின் தொரத்தி உடுவ சும்மா இருக்க மாட்டாய்ங்க அது இது இ இவிங்களாவே என்னைய வந் இவனுங்களுக்காவே என்னைய வந்து ட்டு அப்பறொ ஆஃபீஸ் ஸ்டாஃப்பா போட்டு தொலஞ்சுட்டாய்ங்க க்ளாஸ் க்கு போறதில்ல ஆஃபிஸ் ஸ்டாஃப்பா பாத்தே அப்பறொ எனக்கு ஆஃபிஸ் டாஃப் பாக்கறது புடிக்கல ஏய் போங்கடா அப்டின்னு சொல்ட்டு பான்த்த அப்பறொ வந்துட்டு மறுபடியு கூப்ட்டாங்க என்னைய காலேஜ்க்கே கூப்ட்டாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க வாங்க அப்படின்னாங்க இல்லைங்க பரவாயில்லங்க வண்ட் டைம் வந்துட்டு நா சொல்லி என்னய வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக போட்டீங்க அதுக்கு ஆஃபிஸ் ஸ்டாப்பா போட்றதுக்கு எதுக்குங்க ஒரு சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்நேரம் வந்திப்ப ஆ ஆ இதே காலேஜுல வந்து டு டிப்ளமோ முடிச்சிட்டு பி இ முடிச்சிட்டு எம் ஏ முடிச்ச எனக்கு எல்லா பசங்களு தெரிஞ்ச பசங் பண்ணுங்க அதுனால ஒன்னும் ப்ரச்சன இல்ல
ம்
அதுனால புள்ளைங்களு நம்ளைய நம்ளைய ரொம்ப இது பண்ண ஆரம்ச்சிருச்சுங்க
ம் ம் ஃப்ரெண்ட்லியா இந்துட்டீங்க ம்
அண்ண அண்ணன்னு உசுர விடுங்க வாங்க போங்க ரொம்ப மரியாதையா இரு க்குங்க அது அங்க இருக்க ஸ்டாஃபுக்லா செட் ஆகல நம்ம உக்காந்தனாலி ஏனா அப் டி உக்காந்துருக்கிங்க என்னன்னா காரண அப்டினு கேக்குங்க நம்மளய
ம்
அது வந்துட்டு அப்புற நம்ம எதோ ஒரு யோசனையில உக்காந்து இருந்தா நைட் திடீர்னு கால் பண்ணி அண்ணா இந்த சந்தேகமா இருக்கு எனக்கு சொல்லிக் குடுங்க அப்டிங்கு நம்ம நீ கிளாஸ் வாமா அப்பன்னா அந்த பிள்ளைங்களுக் கோச்சுக்குங்க பாத்தே இதெல்லா செ ட் ஆகல போடா அப்டின் சொல்ட்டு வேலையு வேணா ஒண்ணு வேணா இரு போட்டு சட்டிஃபிகேட்ட குட்றான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த வந்துட்டு ஒரு ஒன் இயர் வந்துட்டு இங்க ஜாயின் பண்ணே யூனியன்ல ஜாயின் பண்ணே அங்கியு எனிய வந்துட் டு எனக்கு ஒண்ணு செட் ஆகல பாத்தே அப்பறொ கண்செக்ஸன்ல போனே அப்பறொ ஒர் ஒரு சிக்ஸ் மன்த்து சூப்பரசரா இருந்த அப்ற டீம் லீடரான அப்புற அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆன அப்றொ மேனேஜர் ஆயிட்ட
ஆ
அனுபவந்தாங்க பாடமே
அப்டி அதுக்கப்பறொ இந்த கோர்ஸ் சேத்ததுக்கு அப்பறந்தா புரியி இது வெளிய வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு போறாங்கள அதாவது சிக்ஸ் மந்தே முடிஷ் டு போறாங்க ஜாப் கடக்கிது
ம்
ப்ப தான் புடிச்சிதுப் படிச்சுட்டு ஒரு சிக்ஸ் மந்த் இது மேரி எதா கோர்ஸ் பண்ட்டு போயிருக்லாமோன்லான் தோணிச்சு எனக்கு
இந்த வாறொம் இப்ப மறுபடியும் மனச்சநல்லூர் யூனியன்ல கூப்பற்றாங்க என்னய கவுர்மண்டு ஒர்க்கு தான் அத உட்டுட்டு நா அங்க போவுணுமா அப்புடிங்குற ஒரு மன உளச்சலே யோசனைல ஒக்காந்துருக்கேன் நம்மக்கு இருக்க பொழப்புக்குலாம் இதல்லாம் போவுணுமாடா அப்புன்னு தோணுது ஏனா இந்த படத்துல சொல்லுவானுங்கஸ் சுப்ரமணிய படத்துல நமக்கு இருக்க பொழப்புக்கு இதல்லாம் தேவையா அப் ப்டிம்பாய்கல்ல நமக்கு என்னடா பொலப்பு ருக்கு இவிங்க மத்தில வால்றதே நமக்கு ஒரு பொலப்பு தானயா அப்டிம்பால்ல அது மாரி எனக்கு யோசனயா இருக்கு ன்னா பண்ணது ஃப்ரெண்ஸ் எல்லாம் ஓகே செட் ஆயிட்டாங்களா
ஆ ஆ அதனால அதனால தான் ச செரீ செகண்ட் இயருக்காலு வெக போறன் இல்லனா காலேஜே வேணானு போயிட்டு இந்துருப்பன் நானு
ஆ டிஸ்கண்டினியூ பண்ணிர்ந்தாலும் எனக்கு வந்து பெருசா காலேஜ் வந்து சென்னை சைட் போயிந்தான் அங்க வந்து அவன் வந்து வர்ஷத்துக்கே இழுத்துருவான் காசு கிட்டத த்ரீ லேக்ஸ் ஆயிடும் நா எடுத்த கொசுக்கு அத்னால நம்ப சென்னை சைட் செட் ஆவாது சோ இங்கர்க சுத்து பட்ல பாத் தகுட கோவன்ஸ்லிங் போட்டா என்ன ஒரு நல்ல ரெடுஸ் பண்ணி கொடுப்பானுக கவுன்ஸ் ஸ்லிங் இல்லாம போன்னா அவுங் கேக்குற காஸ்தா நா வந்து அங்க வந்து குடுத்தோ ஆகணு அது ரெண்டு லெட்சோ வேற இதாகு எங்க காலேஜ் இப்பதா ஓப்பன் பண்ணிருக் னாங்க சோ னால வந்து எங்ளுக்கு வந்து அந்த அமௌண்ட் கொஞ்சம் லெஸ்ஸாதா இருக்குது
ம் ம் ம் ம் ம் ம் நீங்க சொல்றதல்லா உண்மைதா என்னங்க பண் றது ஏதோ ஒரு சொல்ல போனா சொல்லபோனாங்க எனக்கு உன்மல சொல்ல போனா இப்ப நா சிட்டிகுள்ள இருக்க எனக்கு எப்படா ஊருக் போவோன்ருக்கு
கால் கட் பண்ட்டு பேஸ்லாமா
ஆ ஓகே கால் கட் ஆ டைம் கால் கட் பண்ணிட்டு பேசலா
அ